ஹலோ
ஹலோ
ம் நல்லாருக்கிங்ளா
ம் நல்லார்க்கேங்க நீங் நல்லாருக்கிங்ளா
ஓ நல்லாருக்கங்க உங்க வீட்ல நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லார்க்கா உங்க வீட்ல நல்லார்காங்ளா
அ எல்லாரு நல்லாருக்காங்க நானே கூப்பல்லான்ட்டுருந்த நீங்ளே கால் பண்ணிட்டிங்க
அப்டிங்ளா
ஆமாங்க
என்ன விஷயமாங்க
நீங்க வீட் டெல்லா நீவ் நீட்டா வெச்ருந்தீங்க எனக் லாஸ் டைம் வந்தப்ப பாத்தே ச்சரி எப் ப்டி ஆள் ஏதாவ்து வெச்சு பாத்துக்றீங்ளா ஏதாவ் சர்வென்ட் ஏதாவ்து வச்சிருக்கீங்ளா
சர்வன்ட் எல்லா யாரு இல்லிங்க
அப்பறங் அப்படிங்க அப்பன்னா எவ்ளோ நீட்டா வச்சிருக்கீங்க ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்ல ச்செரி எங்கனால மெய்ன்டன் பண்ணவே முடியிற்த் இல்லைங்க அதா சரி உங்ளுக்டே கால் பண்ணுவா ச்சரி ஏதாவ்து ஆள் ஏதாவ்து இருப்பாங்ளா என்னமோ வீட்டு வேலைக்கி ச்சரி ஏதாவ்து கேட்டுக்லா ப்டி நல்லா ஒரு ஆள் ருந்தா நம்மளும் ஏதாவ்து பக்கு போட்டுக்கலா அப்டின்ட்டுதா கேக்கணுன்ட்ருந்தாங்க
ப்டி ஆ ஆலெள்லா போட்லைங்க நாங்களே தா வீட்லியு சுத் க்ளீன் பண்ணீரோங்க
அப்டிங்ளா நீங்களே க்ளீன் பண்ணிக்குவீங்ளா
க்ளின் ட்ரா லஸ் யூஸ் பண்றாங்க
மெசின்ஸ் வச்சிர்க்கீங்ளா எந்த மாரிங்க
ஃப்ளோர் க்ளீனிங்க்னு தனியா இருக்குங்க
செரி செரிங்க
நறியா வாட்டர் வாஷோட வை வெச்சிட்ருக்காங்க
அப்டிங்ளா ம் சரி சரிங்க நா ஒரு நோட்ரு பாத்துருக்றேன் கார் வாசர் சொல்லுவாங்க அது எப்படின்னாவ் மோட்டர்ல வர்க் பண்ற மாரிங்க அதுவே பாத்தீங்னா நம்ம லாங்கா இருக்குங்க இந்த ஓஸ் மாரி குடுத்துருப்பாங்க அந்த மாரிங்ளா இந்தப் ஒயிட் வாஸ் பண்றது பெய்ண்டிங் பண்றது இந்த இதெல்லா வை ச்சிருக்காங் க்ளீன் மற்று கழுகுறதுக்கு
அது இருக்க அது வந்து வாட்டர் க்ளீனிங்கே
ச்செரிங்க
வாட்டர் க்ளீன் பத்து வாட்டர் பைப்ல கனக் பண்ணிவுட்டு கரண்ட் லுக் ட்ரா
செரிங்க
மோட்டர் மூலியமா தண்ணி வந்து ஃபோர்ஸா அடிக்கு மாங்க மேப் மாரி இருக்கு
செரிங்க
ப்ரஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கற்னாலோம் என்கு க்ளீ
ச்சரிங்க
நாங்க யூஸ் பண்றது வந்து மாப்ளியே வந்து ஆட்டோமேட்டிக்கு புளிற மாதியே இருக்கு
சரி சரிங்க
ஹு வாட்டர்ல எடுத்தம்னா அதே வந்து புளிஜ்ஜு ஊத்துணு நம்ம ஜாஸ் ஏ வெச்சு ஃப்ளோர தொடச்ச ஃப்ளோர வந்து க்ளீன் பண்ணா போது
உ அதுக்குள்ள ஏதாவ் லிக்விடு மாரி ஏதாவ்து குடுப்பாங்ளா
லிக்யூட் நம்மா நார்மலா எழதேவி யென் பரவாலி வெஸ்ட் அதுக்குன் தனியாளா கடையாது
ஓ நம் என்ன வேணாலு ந்யு ஊத்திக்லாங்ளா
அம்மா
சரி சரிங்க
அ அதுல இக்ற அந்த நூல்தாங்மாப்ல நூலு பேரு கிட்யா
ஆமாங்க நம இந்த மாமா ரெகுலரா யூஸ் பண்றோம்லம் அது மாரி இருக்குங்ளா
இல்லைங்க இது கொஞ்சோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு நார்மலா கடைலவி கிற மாரி இருக்காது
செரிங்க
இது வந்து இந்த நூல் வந்து பெசலா பண்றாங்க
செரிங்க
உன்னிய சே சீக்கிரமா கடையில வாங்கனோம்னா சீக்கிரமா வந்து அது கட்டாய்றது இல்லீங்ன்னா ஃபேடாகி பழசாகி
செரிங்க
இது வந்து கொஞ்சோ லாங் லைஃப்பா இருக்கு இதுவே கடையில வாங்கறது ஒரு ஆறு மாசோ யூஸ் பண்றோங்க இது வந்து ஒரு அஞ்சு வர்ஷோ அந்த மாரி யூஸ் தா
செர் செரிங்க பெருசுங்ளா மிஷினு எதாவ்து பிளேஸ்சு நெறைய வெக்கிறக்கு எதாவ்து ப்ளேஸ் நெறைய வேணுங்ளா
அதல்ல ஒன்னில நார்மலா வச்சுக்கலா சும்மா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இருந்தா போது
ம் இந்த பிரைஸ்சு காஸ்ட்லியா இருக் க்குங்ளா இல்ல ஒரு அளவுக்கு நமக்கு பிரைஸுக்கு தகுந்த மாரி மிஷின் கெடைக்குங்ளா
இல்லீங்க இல்லீங்க அது வெல கம்மி தா ட்ரெஸ் எல்லாருக்குமே வாங்கி யூஸ் பண்ற மாரிதா இருக்குங்க
அப்டிங்ளா செரி செரி வாரண்ட்டி எதாவ் தருவாங்ளா
அது ஒன் இயர் குடுப்பாங்க ஒன் இயர் வாரண்ட்டி
செரிங்க
வேற ஸ்பேர்ஸ் எதாவ்து வேணும்னாலு நம்ளா வாய்ங்கிலா அதுவு வந்துங்க நாங்க தயாரிக்கிற பக்கமே வாங்குறோ
ஓ நீங்க தயார் வெக்ணு வாங்னீங்ளா செரி செரிங்க
அது வாங்கும் பொழுது நமக்கு வந்து இங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு கெடைக்கோ
செரி செரிங்க
கொஞ்சோ நீண்டாவ்து விக்கிறத விட ஒரு எர்நூறு முன்னூறு கம்மியா கெடைக்கு
ஓம் செரிங்க நம்ம ஆடரு குடுக்கணுங்ளா மிஷின் வேணும்னா
ஆர்டர் குடுத்துக்கலாங்க டேரெக்டா போய் வாய்ங்க்கலா
செர் செரி டெலிவரி குடுத்துருவாங்ள
ஆமாங்க ஆர்டர் ஓணு குடுத்தோம்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்குள்ள டெலிவரி ஆய்டோ
செரிங்க
என் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துரோ
செரிங்க
அப்டி இல்ல அப்டின்னா நம்ம நேர்ல அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்துல்லா
செரிங்க எனக் என்னென்ன எங்க வீடுங்க மெயின்டென் பண்றேனா கொஞ்சோ எல்லாருமே பாத்தீங்ன்னா எங்க பசங்களா கொஞ்சோ எல்லா படிக்கல இப்ப ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டாங்ளா அதனால எல்லா கொஞ்சோ ஹெல்ப் இது பண்றதுல்ல கொறஞ்சிருச்சுங்ளா அப்டே வீட்ல நம்ளே எல்லா வேலயு இழுத்து போட்டு பண்ற மாரி இருக்குதுங்க அதனால கிளீன் பண்றதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு கிளீனிங்னாலே கஷ்டமா இருக்கு செரி ஒரு ஆள் எதாவ்து இருந்தா போட்டுக்கலான் பாத்தோ உங்க வீடு வந்து பாத்தப்போ நல்லா பக் பக்கா வச்சிருந்தீங்க ரொம்ப புடிச்சிருந்தது சரி ஆள் எதாவ்து இருக்குமோ அப்டின்ட்டுதா சரி நல்லா ஆளா ருந்தா உங்ககிட்டேயெ கேட்டு பண்ணிக்லா அப்டின் பாத்தே மிஷின் வச்சுருக்கீங்னா பரவால்ல உங்களுக்கு மேன் பவர் ம் ம் அதாவது நம்ம பண்றதுக்கு மிஸினுக்கு நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்ளா எதாது
ஆமாங்க நம்ம பண்ணம்னா அழுக்கலா வந்து பாதி வரு பாதி வராது
செரிங்க
மிசின்ஸ் அப்டின்னா அது இழுக்குது டி தங்க போ கையில வந்து ஒரு அளவு தன போர்ஸ்ஸா தள்ள முடியு
ஆமாங்க
மிஷின் அப்டிங்கும்போது கை போர்ஸோவிட அதிக போர்ஸா கெடைக்கு
செரி செரிங்க என்ன மெயின்டென் பண்றதுல ஏதாச்சு ப்ராப்ளம்ம எங்க வீட்ல எல்லா ஆ இது பண்ணுவாங்க அத்தா பாக்குற வேற ஒண்ணு இல்ல மெயின்டன்ஸ் செலவு எதாது அதிகமா வருங்ளா
பிலோ ஒன்னு இல்லையே நாங்க வாங்கி இப்ப ரெண்டு வர்ஷொ மேலாச்சு
சரிங்க
யோவ் அவங்கல்லா வொர்க்ல இருக்காங்க
சரிங்ணா இப்போ சர்வீஸ் ஏதாவதுன்னா அவங்களே வந்து பண்ணி் கொடுத்துருவாங்ளா
சர்வீஸ்லா அவங்களே பண்ணிக்குவாங்க நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா இந்த மாரி கம்ப்ளைனா அவங்க ஒடனே அட்டன் இத்தா
செரிங்க
அப்டிஅப்டி சொன்னோம்னா அவரு நிஜா இன்னக்கே இல்லேனா அடுத்த நாள் வந்து பாப்பாங்க
சரிங்
பெரிய அளவுக்கெல்லா செலவில்லேங்க மொத்தத்ல வேக்கம் இருக்குல்லேங்ளா வேக்கம்ல சக் பண்ணி இந்த பொய் சொல்லில பத்து
எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க இப்ப நம்ம வந்து சோபா பர்னிச்சர்ஸ் எல்லா வச்சிருக்கொம்மில்லேங்ளா அது எல்லா இது மிஷின்ல வச்சு கிளீன் பண்ணிக்கலாங்ளா இல்ல ஃப்ளோர் மட்டுந்தா பண்ண முடியுங்ளா
அத்தாங்க சோபாங்க இந்த மாரி செவத்துலறக்கற ஒற்றை சிலந்தி அப்பொ சோப்பா
அம்மங்க
இது மாரி இருக்கிற எடத்துக்கெல்லாம் வந்து பைப் மாரி கொடுத்துருபாங்க
சேரி செரிங்க
அதுல வந்து சக் பண்ணோம்னா அந்த டஸ்ட்டு இதுல எடுத்துட்டு வந்துரும்
ச்செரிங்க
ரெண்டாவது நம்ம வந்து யார்க்கி வாட்டர் வாஷ் பண்றோ அப்படி வாட்டர் வாஷ் பண்ணி
சரி சரிங்க அந்த மிஷின் வந்து எல்லா வெளியில கொண்டு போய் வச்சு வீலு இருக்கு இல்லேங்ளா
ஆமாங்க
வீலு ருக்கும் அப்பன்னா ஈஸியா கிளீன் பண்ணிக்கலா இல்லெங்க வீட்ல பாத்ரூம்லயே ஏதோ ஒரு பக்க வச்சு கிளீன் பண்ணிக்லா
எங்க வேணாலு நகத்திட்டு போயி நம்ம அப்ப டெஸ்ட்ட்ல வந்து எவ்ளவு டஸ்ட் ஆ ருக்கோ அது அஞ்சு கிலோனா அஞ்சு கிலோ டஸ் புல்லாகுற வரைக்கு பண்ணு
நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லா போவங்க அந்த கல்யாண வீட்டுக்கு இதுக்கெல்லா போகும்போது பெரிய மண்டபத்துக்குலா போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வச்சிருப்பாங்க அந்த க்ளீன் பண்ற மெஷின்னே அத பாத்தமே நம்மள வாங்க முடியுமா அப்டிங்கிற மாரி தோணு நல்லா இருக்கு பாத்தருக்க அவங்க க்ளீன் பண்ணதலா நா பாத்துருக்கே பெரிய பெரிய கடை மால்லெ எல்லா ஆனா வந்து நம்ளுக்கு இதெல்லா வாங்க முடியுமா காஸ்ட்லியா இருக் மே அப்டின்னு சொல்லி வீட்ல எப்டி கேக்குறது அப்டின் சொல்லிட்டு நா நெனச்சிட்டே இருப்பேங்க சரி அதா உங்க வீட்ல அன்னிக்கு வச்சிருந்தது பாத்தே சேரி நீங்க எப்டி பண்றீங்க மிஷின்ல பண்றீங்களா ஆள் வச்சு பண்றீங்களான்னு எனக்கு பெருச ஐடியா இல்ல சரி உங்களுக் கேட்டு பாப்போந்தா நா கா பேசணுன்ட்டே இருந்தே நல்லா ஐடியா குடுத்தீங்க சேரி எங் வீட்ல அவர்ட்ட சொல்றேங்க சொல்லிட்டு நீங்க வாங் நமக்குமே உங்கள வந்து உங்களுக் கான்டேக்ட் பண்ண சொல்றே நீங்க எதாவது உங்களுக்கெதாது கன்ஜெஷன் குடுத்தங் கம்மி பண்ணுனாங்கன்னா எங்களுக்கு வாங்கி குடுங்க
சேரி வாங்கிக்கலாங்க அப்றோ சேரிங்களா
உங்களுக்கு தெரிஞ்ச பக்கந்தானங்க நீங்க எதாது பாத்து எங்களுக்கு கொஞ்சோ சப்போர்ட் பண்ணுங்க
பண்ணி தரேங்க அவங்க எனக் தெரிஞ்சவங்க தாங்க
செரிங்க
சொல்லிட்டு உங்களுக்கெந்த மாரி வேணுமோ போய் காமிக்ற அப்றோ பாத்துட்டு நீங்க உங்களுக் எது எது சூட்டப்லா
செரிங்க செரி செரிமா செரிங்க அப்றோ நாங்க இந்த வாரத்து வி சன் ஞாயித்துக்கெழம லீவாருக்குங்க அவர்கிட்டயு சொல்லிட்டு எங்களுக்கு இமிடியட்டா வேணுங்க வீட்ல வ கொஞ்சோ க்ளீன் பண்றதா ரொம்ப கஷ்டமாருக்கு கொஞ்சோ பே இதுனுருக்குங்களா கொஞ்சோ ஹெல்த் இஸ்யும் இருக்கு அதனால எல்லா கொஞ்சோ வீட்டு வேலைகள யாரு பண்ண முடியுறதில்ல நம்மனாலயு பண்ண முடியல பசங்களுக் பெருசா கொஞ்ச சப்போர்ட் பண்றதுக்கில்ல அதனால வாங்கணுன் முடிவு பண்ணிட்டோ
ஓகே பேசி சொல்லுங்க
செரிங்க அ ஆ செரிங்க ரொம்ப தன்றிங்க செரி